லோ
க்குதுங்களா
ஆ கேக்குதுப்பா என்னா ஃப்ரீயா இருக்கீங்களா எத்தன நாள் ஆச்சி ஃபோன் பண்ணி
ஐயோ முடியலையோ இவக்கூட நம்மனால ஐயோ அந்த பாப்பாவுக்கு ஸ்கூல் பேக் வாங்கிட்டு போனாங்க வாங்க போனாங்க அக்காவு அவுங்க அத்தையு அப்போ அந்த பேட்டரி கார் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கு ஒரே சண்ட வீட்ல அவனுக்கு அவ தம்பிக்கு இந்த காருக்கு நமக்கு ஸ்கூல் பேக் ஒரு காரு சண்ட போடுட்டுயிருக்காங்க பாப்பா என்ன பண்றா
அவ நா உள்ள ரூம்ல விளையாடிட்டு இருக்காம்மா பக்கத்துல இருந்து பசங்களா வந்திருக்காங்க
ஆ அப்ப அவ்ளுக்கு ஜாலி ஆயிடுமே
ஆ ஆ விளையாடிட்டு இருக்காரு உள்ள செரி செவன் தேர்ட்டிக்கா இப்பதா ஸ்நாக்ஸ் எல்லா சாப் ஆ சேரி செவன் தேர்ட்டிக்கா தோச ஊத்தி ஊட்டிட்டு
ஆ
தூங்க வச்சிறலா
ஓ வேற என்ன குழம்பு வச்சிங்க இன்னைக்கி
இன்னிக்காப்பா ஒண்ணுமே இல்ல வாழப்பூ கூட்டு நேத்தும் நான்வெஜ் இல்ல லாஸ்ட் வீக்கும் நான்வெஜ் இல்ல அதுக்கு முன்னாடி வீக் க்கு நான்வெஜ் இல்ல எல்லாமே நான்வெஜ் இல்லாமே போயிட்டு இருக்கு
ஓ எடுக்கறீங் நான்வெஜ் எடுப்பீங்களே எடுக்கலையா
ஒ எடுக்கவே இல்லப்பா இன்னைக்காவது எடுத்துட்டு வான்னே இவரு வேல டென்ஷன்ல மறந்துட்டாரு சேரி ஆ சேரி எங்க மாமியா இது வாழப்பூ கூட்டு வாழ்பூ இருக்கு வாழப்பூ பைத்தப் பருப்பு போட்டு கூட்டு வச்சது ம்மா என்னது வெறு பருப்பு சாம்பாரு வச்சிடு ராசம் வச்சிட்டு ஆ அப்டின்னுட்டாங்க அய்யயோ இன்னைக்கு இல்லையே நான்வெஜ்ஜு அடி
போச்சா நானல்லா அப் எப்டி வாழ்ந்த பொண்ணுடா இப்டி வந்து கொடும படுத்துறீங்களேடான்ற மாரிதா இருக்கு நாளைக்கு இல்ல அப்போ செவ்வாக்கிழம
செ செக்கம் போனு குழந்தைக்கி
ஆமா
சேரி வெட்னஸ் டே காலையில அ அப்டியே வராப்பனா வெளில சாப்பட்டு வந்துடலா அப்டின்னு ஒரு பிளான்லே இருக்கறே இவரு என்ன சொல்வாரு தெர்ல ஆ பா போலா மொதல்ல வெயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு போல வா அப்டின்னு இழு
அதேதா குழந்தைக்கு ஒத்துக்காது வெயிலு நம்மளுக்கு ஒத்துக்காது வந்துரு வந்துரு இழுத்துட்டு வந்
இந்த மாரில இருக்ம்போது நம்ம என்னப்பா பண்றது ஒண்ணும் பண்றதுக்கில்ல
உண்ம நம்ம ஒரு பிளான்ல இருப்போ பட் அவுங்க அதுக்கு முன்னாடி ஒரு பிள பிளா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அவுங்க நம்மளுக்கு
ஆ ஆனா டூ வீக்ஸாவே நான்வெஜ் இல்லாம எப்டி எப்டியோ இக்குது இவரு ஒன்னு முடிஞ்சலு வாங்கிட்டு வந்து செய்ய சொல்லிடுவாரு இல்ல வெளியிலியாவ வாங்கி குடுத்துருவாரு என்னமோ வேலையில இருக்கற டென்ஷ ன்ல எதுமே சொன்னாலு செய்ல ஆ நான்வெஜ்ஜே வர்ல
ம் நம்மளுக்கு வாழ்க்கையே வெறுத்து போது நான்வெஜ்ன நம்மளுக்கு
ஆ செரி என் தம்பிக்கு ஆ என் தம்பிக்கு ஃபோன் பண் ணல அப்பிடின் பாத்தா அவன் சென்னைல இருக்குறே நான்னு இன்னக்கி அஞ்சு மணிக்கு தா சாயங்கால ட்ரெயினா நள் ட்ரெயின்ல கெளம்பன அப்டின்ட்டா ஆ எட்டாயிடு எப்டியு வர்றத்துக்கு அப்டின்ட்டா ம் செரி போ செரிடா வந்துட்டு வெனஸ்டேனா வீட்டுக்கு வான்னே
ஆ ஓ அப்போ கொஞ்ச ஈசி தா ம் ஆனா அப்ப அவுங்க அம்மாட்ட கேட்ருக்கலோ அவுங்க வாங்கமாட்டாகளா
ஆ அம்மா செய்வாங்க கேட்டா நம்ப எதுக்கு
செல இது வேல வச்சுக்கிட்டு அ ஒண்ணு சொல்றதுகில்ல நம்பளுக்கு
அப்புற இதயு ஆ அதுக்கு ஒரு பிரச் சனை ஆகு அப்றோ இது கூட எடுத்துக்குடுக்க மாட்டேங்கிறாங்களா அப்பிடி இப்பிடின்னு அ ஆ அதனால தா கம்முன்னு ஆயிட்டே நானு
அப்பற ரெண்டு பேரு சாப்புட்லயா அப்ப என்ன பண்றாங்க இது கூட மா பொண்ணு வாங்கித் தர மாட்டாங்க அவுங்க அத்தகாரிய வச்சுட்டாங்கன்னா பண்றது அங்க நம்மளால எதுக்கு ஆமா அதே தா நம்ம நம்ம நம்ம நெனைப்போ அது ஓகே அது ஒரு சின்ன பிரச்சன தா சாப்பாடுதானே நம்ம எது சின்ன பிரச்சனன்னு நெனைக்கிறோமோ அதுதா நம்ப லைஃபே என்னமோ பெரிய இன்ஸ்ட்ண்ட்ட கொண்டுபோய் நிறுத்திரு நம்பளுக்கு
நால செரி நானு கம்முன்னு ஆயிட்டேன்ப்பா எப்ப நீ வாங்கித் தரியோ ஒ வ வாங்கி குடுத்தாரு குலரா வாங்கிக் குடுத்துடுவாரு
ஆ நம்பளுக்கு அதான அந்த டென்ஷனு ஏதாவது டென்ஷ எத வேல அதல மறந்ட்டுருப்பாங்க நம்ப ரொம்ப போட்டி கேட்டா அவ்ள தா
ஆ முன்னாடி நாள் சொல்லிட்டே படுத்தாரு வாங்கிட்டு வந்து குடுத் வச்சிற அப்டின்ட்டு அன்னிக்கி நைட்டுல்லா வந்து வேல போன் கால்ல டுவெல் ஒன் வரைக்கோ இருந்தாரு அதுனால செரி கால்ல எழ முடில கால்ல எழுந்ததோ திரும்ப போன் வந் போன் வந்ததுனால்தே எழுந்தாரே காலையில கூடோ பத்து மணிக் கு வந்தது ஏதோ போனு
ம்
அ எழுந்து அந்த அதுல ஏதோ பேசினுந்தாரா செரி நம்ப போய் கேக்கலான்னா கம்முன்னு போயிடு மரியாதையா அப்டின்னு செரி கம்முன்னு ஆயிட் அ ஆ அதா நானு கம்முன்னு ம் நானு கம்முன்னு ஆயிட்டே அவ்ளதா
ஐயோ இவங்கிட குப்ப கொட்ட முடியாதும்மா நம்ளால
செரி என்னடா ஃபோனே காணுமே அப்டின்ட்டு தா நானே பேசலாமாப்பா ஃப்ரீயான்னு கேட்ட
இவங்க பாப்பாக்கு ஒடம்பு சரியிலன்னு சொன்னேல்ல ரெண்டு நாளா அவ ஏன் எ டிரெஸ்ஸ புடிச்சு புடிச்சு பாக்குதா விடவே மாட்டேங்கிறா நா எங்க போய் எட பாத்ரூம்க்கு கூட நா போவுட மாட்டேங்கிறா ப்ரீயா நம்மள பின்னாடியே வரா மா மா மான்னு
ஓ ஈவினிங்லந்து இவனுக்கு கூட லைட்டா சூடா இருந்துச்சு செரி நம்ம வந்துல பேரசிட் மலு ஊட்டி
ஊத்தி விடுவே பட் ஜாக்கரதையா ஊத்தி வச்சுக்குவோ அவரு இவ அவுங்க அப்பா மேலே பத்து பத்துக்கிட்டா அவரு வெறு ஒடம்புலேயே பத்து தட்டி குடுத் து அவருக்கு ஜொரொ இவனுக்கு விட்டுச்சு அவருக்கு வந்துடுச்சு
ஆ அது அப்டிதா கிளைமேட் மாறுதில்லப்பா! மழையா அங்க?
இங்க மழ.. மழ வருது, அது மழ வந்து.. எப் இப்டி ஒரு ரெண் நாள் தொடந்து பெஞ்சா பர.. ஒருநாள் புல்லா பெஞ்சா பரவாயில்ல.. ஒரு.. கொஞ்ச நேரோ பெய்ஞ்சிருக்கா
வேக்காடு கெளப்பி விட்டுடுதுப்பா!
ஆமா அததா சூட்ட கெளப்பி விட்டறாங்க.
உங்க கோட ஓ போர் ஓ க்ளாக்லந்து இப்ப இருக்... கு மழதா! அந்த இப்போ வேக்கடா இருக்குப்பா!
ஆமா! ஒரு அரமண் நேரோ... நெஞ்சு சூடு புல்லா கெளிப்புட்டுறதா அது நெறையா பசங்க அந்த கட்டி.. இந்த பீவரு, சூட்டு.. சூட்டு சளி அதுதா புல்லா!
ஒரு பக்கோ லூஸ் மோஷனு ஆவு, ஒரு பக்கோ வாமிட்.. டு, கோல்டு...
ம்
கண்ணுக்கு மேல கட்டி வந்துடு வேற! ஆ ஆ... மூக்குல ஒரு பக்கோ ஒழுகோ! எல்லாத்தையு பாக்கணு!
எங்க வீட்ல இரண்டாம் உலக போ பயனோ இருக்
இல்ல கத்தறா லவா லவா லவானு அவ இல்ல பைய.. அவ கத்த ஆரம்பிச்சன்னா விடவே மாட்டாரு!
ஆ.. ட்வெண்ட்டி நைனோ என்னமோ சம்திங்.. ஆமா! ட்வெண்ட்டி நைன் தா நெனைக்கறே அண்ணாக்கு மேரேஜ்ன்ட்டு இன்வைட் பண்ணிட்டு போனாங்க! மாமா பையனுக்கு நானு... சரி போலா அப்டின்ட்டு நானு சொன்ன! கோயிலு இங்க எங்க வீட்டுக்கிட்... ட இருக்கற கோவில்லேதா மேரேஜ்ஜு..
ஆ..
ரிசப்ஷன் வந்து.. இன் ஏ.. நேத்து ரிசப்ஷனு..
ஆ
அது வந்து பஸ் ஸ்டாண்ட்ல ரிசப்ஷனு அங்க இருக்குற மண்டபத்துல சேரி எதுக்காவ்து ஒன்னத்துக்காவ்து போயி வந்துட்லாம்ப்பா அப்டின்னே
ஆ
ஆ சேரி போலா அப்டின்னாரு அதுக்கப்ற இந்த வேல டென்ஷன்ல மறந்தே போயிட்டாரு அவ்ளோதா நா அப்பவு கேட்டே அ போய்க்கலா ரிசப்ஷன் போய்க்கலா போ அப்டின்னாரு ச நேத்தெல்லா வீட்டுக்கே வர்லையே இவரு
அப்பறோ இன்னொரு ரிப்ஷனுக்கு போயிட்டு சா
ஆ.. எங்கந்து போத் நம்போ தனியா போயிட்டாலு ஏ அவரு வரலயான்னு பத்து கேள்வி கேப்பாங்கோ
பாங்க இதுவே போன் இந்தா ஏதாவ பாப்பாக்கு ஒடம்பு சேரியில்ல சொல்லி ஏதாவ சமாளிச்சுருலா வர முடியல
இன்னிக்கு காலிலருந்து போன் எங்க மாமா, மாமி எல்லா.. ஃபோன் பண்ணிட்ருக்காங்க நானு ஒரு ஃபோன் எடுத்தே இதா சுச்சுவேஷன் அப்டின்னுட்டே
ம்
அதுக்கப்றோ சேரி கொழந்தைய பாத்துக்கோ அப்டின்னாங்க ஆ சேரி அண் ணாவையு அண்ணியு வேணா அமுச்சு வைங்க ஒரு நாளைக்கி அப்டின்ட்டு சொல்ட்டு கம்முனு ஆய்ட்டே ம் அதுதா அந்த மாதிரி வேணா அம்ச்சு சு வைங்க அப்டின்னுட்டு சொல்லிட்டே
அது வரைல நம்ப கொஞ்சோ ரெண்டு சைடு கொஞ்ச பிரச்சன இல்லாம நம்ப ஒரு ஸ்மூத்தாப் போணு இப்டி அப்டியு போ முடியாது இப்டியு போ முடியாது நம்மதா ஹேண்டில் பண்ணனு வேற வழி இல்ல
ம் ம் அதுக்கே இவ்ங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கூடோ எங்கயுமே அவரு கூட நெறைய வர்றதில்ல
ஆ
போறீங்ளா நீங்க போயிட்டு வாங்க அப்டின்கிறது எங் மாமியாரா ம் எங் மாமியார் இது வரைக்கு எங்கையுமே போச்சுல்ல யாரு வீட் விசேஷ்த்துமே அந்த மாரி அவுங்க அப்டிதா ஒன் னொன்னு ஒன்னொன்னு வெளிய போவாங்க ரொம்ப க்ளோஸா இருந்தா போவாங்க இல்லனா அது கூட இல்ல
ஆ
சேரிம் இப்ப கூட வந்து ம் இப்ப கூட ஒருத்தங்க வந்து கம்மிங் தேர்ஸ்டே வந்து எங்கேஜ்மெண்ட்டுன்ட்டு கூப்டு போனாங்க
ஆ அதுக்கு போ மாட்டாங்க அப்டி
ம் ஆ எங்க வேலூர்ல
அதுதா அதுதா நம்ப ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன நடத்துவோ அவுங்க அதுக்கு பண்றது போல
ஃபேம்லி ஃப்ரெண்டு அவுங்க
ஆ
எங்க ஹஸ்பண்ட் வந்து பெரியப்பான் தா கூப்புடுவாங்க அவர
ஓ அது அந்தளவுக்கு கொஞ்ச க்ளோஸ் போக வாய்ப்பு இருக்கே ஆ ஆ
ஆ ஏற்கன்வே எனக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எ மவ்லுக்கு எங்கேஜ்மெண்ட்டா அப்டினுட்டு
ஓகே அப்ப போலா ஆ ஆ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ம்
நம்ம போலான்றத்துக்குள்ள இவ்ரு எனக்கு தேர்ஸ்டே வந்து வெனஸ்டே செக்கப்க்கு கு கூட்டு போறத்னால அன்னைக்கு லீவ் வு தேர்ஸ்டே நா போயே ஆவணு மீட்டிங் இருக்கு அப்டின்ட்டாரு
ஆல் சொல்லு
ஆ நீ வேண்ணா இதோ எங்க இப்போ மேலே இருக்குறவங்க அவுங்கக்கு அவுங்ளுக்கு கூப்டாங்க
ஆ ஓக்கே
ஆ செரி அந்த ஆண்டி உங்க ஹஸ்பண்ட் வல்லனா போது நீ நானு இங்க இன்னொ த்தங்க பக்கத்து வீட்ல ரெண்டு மூன் பேரு கூப்டாங்க எல்லாம் போகி போயிட்டு வந்துர்லா அப்டின்னாங்க அதுக்கு என்ன சொல்றாங்ளோ என்ன சொல்றாங்ளோ கேட்டு சொல்லு அப்டி நிக்றாங்க
ஒ கேட்டு பாருங்க அப்ப போனா எதா தப்பா கீது நெனச்சிருலால
அது என்னா பண்றது எனக்கு ஒன்னு தெர்லப்பா நானே எங்கேயுமே போற மோஸ்ட்லி எங்க அம்மா வீட்ல இருந்து நா எங்கயுமே போறதே இல்ல போறது புடிக் க்குறது இல்ல எனக்கு
ஆ
ஆனா ஒரு ஒருத்தரு என்னா சொன்னாங்க போய் பாரு அப்ப அப்ப தா நம்ப வீட்டுக்கு நல்லது கெட்டத்துக்கு எல்லா வரு
வருவாங்க அதுதா நம்ப எதுக்குமே போல்னா அப்ப நம்ப வீட்டு யாருக்கு வரமாட்டாங்க
ஆம்மா என்னுடைய கொழந்தைய தொட்டில போட்றத்துலந்து ஆ பட்டே பங்ஷ சன்லருந்து எல்லாத்துக்குமே வந்து வீடு நெறப்பி ஆளுங்கதா
அப்ப நம்பளு. போனுல்ல
ஆ எல்லாமே தெரு பசங்க மட்டுந்தா வ இருந்தாங்களே
ம் அப்பற நம்பும் போனோனு அந்த பங்க்ஷனுக்கு நம்ளுக்கு வந்துருக்காங்கள்ல
க்கே லாஸ்ட்டா ஒரு அண்ணாவு மேரேஜ்க்கு போகவே இல்லை இவ்ரு ஆ அதுக்கே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க வீட்டாண்டே எங்க அண்ண கல்யாண்த்துக்கு வந்து எங் கல்யாணத்துக்கு வரல அது ஆக்ஸ் ட்ல யாருன்னா எங்க பெரியம்மா ஒட பொண்ணு தா எங்க அண்ண ஆ இவுங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்குடுத்தாங்க
ஆ ம் சேரு இருமா பாப்பா ரொம்ப அழுவுறா நா பையன பாத்துட்வரே ஆ ஓகேம்மா பாய் மா ஆ சரி